ஒ கேக்குதா டி
யா அது கேக்குது
என்னாடி கோயிலுக்கு போனியா
கா போயிட்டு வந்து பக்தியா உக்காந்துருக்க
பக்தி பரவசமா என்ன பிரசாத குடுத்தாங்க
லேட்டாச்சி அதா நா வந்து சரி காலயிலயே ஸ்டார்ட் பண்ட்டாங்க ஒரு ஒம்போது மணிக்கலா ஆ போலாமா வேணாமா குளிக்க வேற இல்லயா செரி கால்லயே குளிச்சிட்டு போணுமா அப்டீன்னு யோசிச்சுட்டு நா விட்டுட்டே நேத்தி பீச்சிக்கு போயிட்டு வந்த நா நேத்து தலைக்கு குளிக்கவே இல்ல ஆனா புஃல்லா நனச்சிட்ட நல்லா குப்பரா உய்ந்து தா எந்திரிச்சி தா வந்த அதா நைட் லேட்டாயிடுச் ஏஞ்ச்சுவரதுக்கு எட்டு மணிக்கு மேல எட்டு மணி இருக்கு ஏழு எட்டு மணி இருக்கு அன்னேத்துக்கு வந்து தல குளிச்சிட்டு செட் ஆவாதுன்னு சொல்ட்டு தல குளிக்கல சும்மா குளிச்சுட்டு வந்துட்ட நானு இவா போனோனா தலைக் எப்டியு இன்னிக்கி தல குளிச்சிதா ஆவனு சரி அத ஈவினிங்கா குளிச்சிக்கலா அப்டின்னு நானு நெனச்சே சரி கோயிலுக்கு வேற போக சொன்னாங்களா சரி குளிச்சுட்டுதா போறது காலயே குளிப்போமே சொல்லிட்டு குளிச்சிட்டு வர அது ஒரு பத்து பதினொன்னு ஆயிடுச்சி இதுக்கப்றோ இதுக்கப்பறோம் இல்ல இது ரொம்ப மண்ணு எல்லாத்தியு அப்பரோ தோண்டி எடுக்கணுல்ல அதுனால போலா ஆ வேணாமானு அது ஒரு திங்கிங்லயே அப்டியே உக்காந்த நானு அதுக்கப்பறோ சரி யார்ரா அவ டேய் ஏ இந்த கத்து கத்துறா
அவ எ பையந்தா அப்டி கத்துறா அண்ணா பண்றது அவன வச்சு நா பட்றபாடு எனக்கு தான தெரியு அநியாய பண்ணுவா ஏ பைய அநியாயம் பண்றடா உனக் இப்பலா என்னன்ன பண்ற தெரியுமா அவனுக்கு லேப்டாப் வச்சுட்டு இப்ப என்னா பண்ணனா ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி தலக்காணிய நனச்சி வச்சிக்கிறா
லாப்டாப் நனக்காம இருந்தா சரி
ஆமா பண்ண வரைக்கு பண்ணட்டு ஊம பாச தான் பேசுவாரு அவரு ஊ அ அ அ
ம் ம் ம்!
அதா பேச கத்து வச்சுருக்குறா பேச கத்து வெக்கல அவ என்னா பண்றது அவர வச்சுக்கினு பிரசாதம் கெடைக்கலை என்ன சாமி
மாரியம்மன்க்கா
மாரியம்மன் கும்பாபிஷேகோ நடந்து மண்டல அபிஷேகோ நடக்குதா
ஆ மண்டல பூஜ இன்னைக்கு லாஸ்ட் இன்னைக்யோட நாப்பத்தெட்டு நாள் முடியுது அதனால இந்த யாகோலா வளத்து இன்னக்கி கொஞ்ஜோ பெருசா பண்ணாங்க
ஆமாப்பா நாப்பத்தெட்டு நாளுமே படைப்பாங்களே ஆமா புகையாதா நாப்பத்தெட்டு நாளுமே படைப்பாங்கன்னு நெனைக்கிற
ஆமாக்கா நாப்பத்தெட்டு நாளுமே படைச்சாங்க அதுல ஒரு ஒரு நாள் ஒவ்வொருத்தவங்க பூஜ நாங்க போன வாரோ ஞாயித்துகெழம போட்டோ போன வாரோ சனிக்கெழம நாங்க போட்டோ முடிச்சிட்டு
விருப்ப பட்டவங்க ஆளுக்கு ஒரு நாள் செய்வாங்க
அதா ஒரு ஒரு நாளு ஒருத்தவங்க பண்ணாங்க பண்ணாத அன்னைக்கு கோவில்லயே பண்ணாங்க
ம் ம் ம்
இன்னையோட நாப்பத்தெட்டாவது நாள் முடியுது
அதனால அத லாஸ்ட்டா போய் முடிச்சு வைக்கலாமே சாமிய சொல்லி போய் வந்தியா
ம் நா செரி குளிச்சிட்டு சாப்ட்டே செரி அப்டி நைட்டு சாப்ல்ல செரி வந்தது வேகத்துக்கு அப்டியே வெளில சாப்ட்டு வந்துட்டோம அப்டியே படுத்துட்டே நானு அதனால எந்திரிச்சிட்டு குளிச் சிட்டு சாப்ட்டு தா போனனா வேற தோச சாப்ட்டு போனா அதுவே எனக்கு ஃபுல்லாச்சு அந்த பொகையில என்னால ஒக்காரவே முடில அங்க
அப்டியா
இது எங்கடா செய் இதுல வேற எங்கடா அன்னதானது அப்டின்ட்டு வந்துட்டே நா அதா கோயில்லருந்து ஃபர்ஸ்ட் வெளில வந்தே அப்பறோ ஒருத்தவங்க வந்தாங்க செரின்ட்டு அப்டியே அவங்க கூடயே வாக்கப்போ ஏ நம்ம பக்கத்து வீடுதா செரி வாங்க நம்மளு போலான்னு சொல்லிட்டு அவங்களோட அப்டியே வந்துட்டே நானு
ம் ம் செரி செரி காலேஜ் லைஃப் எப்புர்ரி போச்சு ஒனக்கு நல்லா இருந்துச்சா
அதெல்லா மாஸ்க்கா ஒரு கொறையு இல்ல
புரியல
ஒரு கொறையு இல்ல நல்லா போச்சி
ஒரு கொறையு இல்ல நல்லா போச்சா
ஆமா ஸ்கூல் லைஃப்லயு பெருசா ஒண்ணு கொறை இல்ல இருந்தாலு லெவன்த் டுவல்த் கொஞ்சோ கடினமா இருந்துச்சு
ஏலே நாங்க லெவல்த் டுவெல்த் ஜாலியா இருப்போன்டி அது என்ன ஒனக்கு கடினம் வேற படிக்கிற
ஆக்சுவலி நா